ஆமே கேக்குதுங் சார் வணக்கோங் சார்
வணக் வணக்கம்ங்க
ஆ பரி ஆ செரி டைங்ஸா அப்றோங் சார் என்ன நைட்டு என்ன டின்னர் சாப்டிங்க
நைட்டு வந்து இப்ப என்னன்னா ஒரு வெங்காய சட்னி பண்ணிருக்காங்க இந்த ரவா தோச மாரி ஹோட்டல் மாரி டிரை பண்லான் சொல்லி டிரை பண்ணிட்டு இருக்காங்க
ஓகே ஓகே ரவா ரோஸ்டு நல்லா இருக்கு
ஆமா அது ந்த ஹோட்டல் மாரி வரமாட்டிங்கிது ஹோட்டல் அத வந்து பேப்பர் மாரி பண்ணி தர்றாங்க
ஆமாங் சார் அத அங்கு வந்து ஏதா சால்ட்டு என்ன சொல்ல ஏதாது ஆட் பண்ணுவோங்க அதனால தா பயப்பற மாரி வரு
ஆ
ரொம்ப கெட்டியாவு இருக்க கூடாது கொஞ்சோ லூஸா இருந்ததா நல்லா மொறு மொறுனு லேஸா வரு
ஆமா ஆமா ஒரு வீடியோ கூட பாத்தாங்க இப்ப அந்த ஃபோட்டல் மாரி வரணும்னா எந்த செய்தது சொல்லி அவுங்க என்னமோ தண்ணி நல்லா கரச்சு தொடுச்சு வுடுற மாரில தொளிச்சு உட்றாங்க பெரிய தட்டியாருக்கு ஆ இது தோச தோசக்கல்லு ஆமா
ஆ ஆ ம் கோதும தோசையெல்லா நாங்க அப்டிதான்ங் சார் ஊத்துவோ நா ரொம்ப தண்ணி மாரியே அப்டியே கரச்சு அதுல கொஞ்சோ சீரகோ, உப்பு, ஆ கொஞ் சோ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி தண்ணி மாரி கலந்து மேல தூக் கி தோச கல்ல ஊத்துனா அப்டியே இந்த ஓட்ட ஓட்டயா அப்டி லேஸா வரு நார்மல் தோச விட கோதும தோச நல்லா இருக்கு
அது வந்து கல்லுல ஒட்டாதா உங்களுக்கு
ஆ ஒட் ஆ அப்டியே வருங்க அப்டியே திருப்பி போட்ருலா லேசாதா இருக்கு அது ஓட்ட ஓட்டையா இருக்கு நல்லா இருக்குங்க நீங்க வேணா ட்ரை பண்ணி பாக்க சொல்லுங்க வீட்ல அம்மாவயா, ம்
செரியா
நார்மல் நம்ம இட்லி இட்லி மாவு தோச விட கோதும தோச நல்லாருக்
கோதும தோச ஆமா நல்லா இருக்கு இப்ப சாப்ட்றதுக்கு டேஸ்ட்டா இருக்கு கோதும தோசன்னா தேங்கா சட்னி நல்லாருக்கு
ஆ தேங்கா சட்னி நல்லா இருக்கு சைடிஸ் ஆ நம்மளுக்கு எந்த மாரி வேணாலு செஞ்சுக்லா நல்லா இருக்கு அ, அந்த சீரகோ கொஞ்சோ ஆட் பண்றதுனால அந்த வாசன பெருங்கயத்தூளுக்கு நல்லா இருக்கு ஆ இந்த ட்ரிக் டிப்ஸ்தா எனக்கு எங்களுக்கு வந்து பாட்டி எங்க வீட்ல இருக்காங்க அவுங்கதா சொல்லி குடுத்தாங்க இப்பப்ப அத வந்து நைட் டைம்ல அதிகமா கோதும தோசதா சுட்டுக்குவோ
சரிங்க ஆ
அ நல்லா இருக்குங்க ரெசிபி
சேரி அதா ட்ரை பண்லான்னு சொல்லி இப்ப ரெடி பண்ணி வச்சிருக்கங்க கொஞ்சோ நேரோ ஊறணு அப்டின்ட்டாங்க
அ நீங்க நீங்க வந்து அவுங்களாகவே ட் ரை பண்ணி மிக்ஸ் பண்ணிருக்காங்ளா இல்ல கடைல அந்த மாரி மாவு வாங்கிட்டு வந்தாங்ளா
இல்ல எல்லாமே வீட்ல இருந்துதா அவ அவுங்க ஏற்கனவே பண்ணிருக்காங்க ஏற்கனவே வீட்ல செஞ்சு சாப்ட்றதுதா இப்ப இந்த ஓட்டம் இந்த ஹோட்டல் டைப்ல செய்யலாமா கொஞ்சோ நல்லா மொறுமொறுன்னு கொஞ்சோ லேசா அ பேப்பர் மாரி வரணுங்ற மாரி யோசன பண்ணி செஞ்சிட்டு இருக்காங்க வீட்லதா மிக்ஸ் பண்ணிருக்காங்க ஹோட்டல் மாவு கெடையாது ஹோட்டல்ல இது சாரி கடைல வாங்குன மாவு கெடையாது
கடைலயே அந்த மாரி வந்திருக்குங்ளாமா ரவா தோச சுட்றதுக்குனே தனியா மாவு விக்கிறாங்ளாமா
அது வந்து ரொம்ப நைஸாயிருதுல உங்களுக்கு ரொம்ப நைஸா அரைச்சுட்றாங்க ரெண்டாவது நம்ம இது வந்து வீட்ல தயார் பண்றது அந்த சேர்மானம் கரெக்டா சேத்துர்லா அவுங்க எப்டி சேத்துருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல
ஆமா ஆமா ஆமாங்க ம் அந்த அந்த மாரிதா கேள்விப்பட்ட இங்க ப பக்கத்துல இருக்காங்க பெரியவங்க அவுங்க கடைல வாங்கிட்டு வந்து அதிகமா ஆ ரவா ரோஸ்ட்னா அவுங்ளுக்கு புடிக்கு கடைல வாங்கிட்டு வந்து தா அந்த மாவ மிக்ஸ் பண்ணி மாவ அப்டியே வாங்கிட்டு வந்து தோச ஊத்திக்குவாங்க ரவா ரோஸ்ட்டு நல்லா இருக்கு அப்டிங்பாங்க நா ட்ரை பண்ணது இல்லைங்க அந்த மாரி ஆ ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாரி எப்டி இருக்கு அப்டினு சொல்லி ம், அம்மாவுடைய அ அ சொல்லுங்க சொல்லுங்க
இல்ல இந்த ஏரியாவுல இந்த நாகா ரவ, கோதும, மைதா அந்த மாரி வரு அப்றோ அந்த கோல்டு வின்னரு அந்த அந்த பிராண்ட்ல ஒன்னு வரு சாரி ஆசீர்வாதுல அந்த மாரி குறிப்பிட்ட பிராண்ட்ல தா வெச்சிருப்பாங்க ஆமா அதுல வந்து வருதா இல்லையானு தெரியல ஒரு தடவ ட்ரை பண்ணி பாக்கணுவேற மாவுலா வி விக்கிறாங்க ராகி மாவு கம்பு மாவு அந்த மாரிலா விக்கிறாங்க
ஆமா ஆமா நாங்க ராகி மாவு எல்லா தோட்டத்துல இருந்தே எடுத்துட்டு வந்துருவோ ஆ தோட்டத்திலயே போட்டு கொண்டு வந்து அரைச்சு வீட்டுக்கு குடுத்து அனுப்பிருவாங்க அதுல வந்து கொழுக்கட்டை செஞ்சுக்குவோ ராகி கொழுக்கட்ட பசங்களுக்கு ஏன்னா ராகி கூளு இந்த மாரி எல்லா செஞ்சு குடுத்து இப்ப கொழந்தைங்க குடிக்கிறதில்லங்க
ஓ உங்க தோட்டத்திலியே வெளஞ்சிருமா அதெல்லா
ஆ அதெல்லா தோட்டத்துலியே வெளஞ்சிரும் மீதி வேணுங்குற அளவுக்கு வீட்டுக்கு எடுத்துக்குவோங்க
அப்படியா அதெல்லா எத்தன மாசோ பயிரு அதெல்லா
அதெல்லா கொஞ்சோ நாள் தாங்க ஒரு மூணு மாசோ தா நெனைக்கிற மூணு மாசமோ ஆறு மாசமோ நெனைக்க அப்படிதா வரு
சரி சரி சரி சரி இப்ப கொஞ்சோ மெயின்டெனன்ஸ் கம்மியா இருந்தாலு பரவால தண்ணி அதிகமா தேவைப்படாதுன்னு சொல்றாங்க
ஆமா ஆமாங்க ஆமாங்க மெயின்டனஸ் தா குறைவா போட்டுக்கோங்க வீட்டுக்கு அளவா ஆ வேணுங்குறதெல்லா தோட்டத்திலியே வீட்டுக்கு தேவையான பொருளெல்லா அ தக் தக்காளி வெங்காயோ அந்த மாரிலா அளவா போட்டு ஏனா ஆர்கானிக்கா வர மாரி கடையில வாங்குற பொருளுக்கு தோட்டத்திலியே எந்த மருந்துமே இல்லாம எடுக்குற பொருளுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குல்லங்க
பரவாலியே நீங்க இயற்கையோட இயற்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இதெல்லா நம்ம டவுன்ல இது இருந்தா ஒத்துக்காது ஒத்து வரவே வராது நாங்க அந்த மாரிலா ஆச எதுங்க எங்க வீட்டுல அந்த மாரிலா ஆச படுவாங்க வீட்ல வீடு இருக்கணு வீட்டு பின்னாடி பெரிய தோட்டம் மாரி இருக்க இருக்கணு ஆ கொறைஞ்சபட்சோ நமக்கு வேண்டிய அந்த தக்காளி காய்கறி கருவேப்புல அந்த மாரில்லா போட்டு வீட்லயே பரிச்சு சாப்டுற மாரி இருக்கணு
ஆமா இப்ப எல்லா நீங்க உங்க மொட்ட மாடி இருந்தாலுமே அதுல நீங்க மேல கூட மெயின்டென் பண்ணிக்களா சின்ன சின்ன பெரிய தொட்டி இந்த மாரிலா வெச்சு அதெல்லா கூட இப்ப நீங்க நெறையா பாக்குறீங்கள்ள ஃபோன்ல டி வில யூடியூப்லலா பாக்குறீங்கள ஆர்கானிக்காதா மாடி அந்த மாரி கூட பண்லா நல்லா வரு
அ வரு எங்க வீட்ல அமைப்பு வந் ஆ அந்த மாரி ரெண்டு ரெண்டு மூணு மாடி எடுத்தாச்சு வீடு மூணு மாடி ஏறி எறங்குறதுக்கு முடிய மாட்டேக்குது அவுங்களால
முடியாது கண்டிப்பா முடியாது ஏனா ஏஜ் ஆய் ஆ எங்கனாலயே ஒரு மாடி ஏறதுக்கு நாங்க செரம படுறோ அவுங்களா சிக்ஸ்டி எபோ நா ஏற முடியாதுல்லங்க கண்டிப்பா முடியாது நாங்க அந்த மாரி வாங்கறதுனால கொஞ்சு தேங்காய் எல்லாமே இருக்கு தோட்டத்துல இருந்து எல்லா பார்சல் பண்ணி அனுப்பிடுவாங்க நாங்க சாப்பிற குடிய அரிசி மொதல் கொண்டு எங்க தோட்டத்துல இருந்து எல்லா குடுத்து அனுப்பிடுவாங்க
பரவால்லையே பெரிய வாயக்காடா என்ன ஏக்கர் கணக்குல இருக்கா உங்கிட்ட வயக்காடு
ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க அதா வரதா இருக்கு
தோட்டோ தோட்டோனு நீங்க ரொம்ப சுருக்கமா சிறுசா சொல்லிக்கிறீங்க அ இருந்தாலு ஓரளவுக்கு நீங்க நல்லா வ பெருசா விவசாயோ பண்ணிட்டு தா இருக்கீங்க போலிருக்கு
ம் ஆமாங்க மாமா மாமனார் மாமியாரெல்லா விவசாயம் தா பண்ணிட்டுருக்காங்க ஆடு கண்ணு தோட்டம் இந்த மாரி இருக்குங்க அதனால பிரச்சனையே இல்லை கொழந்தைகளுக்கு நாங்க அப்டிதாங்க ப கூழல்ல குடுத்தா குடிக்கிறது இல்லைங்க அதனால அ ராகிமாவு நாட்டு சக்கரையு கலந்து த எடுத்து அதுல கொஞ்சோ தேங்கா அப்பறோ நெய் யி கொஞ்சோ அ ம் நாட்டு சக்கர கலந்து நல்லா பிடி வர மாரி பிடி பிடிச்சு அ ஆவியில வெச்சு வேக வெச்சு எடுத்தோமனா இனிப்பு கொழுக்கட்ட மாரி சாப்ட்டுக்குவாங்க
சேரி செரி செரி ஆ ஆ ரைட் ரைட்தா
அ அதனால் அந்த ராகி மாவு போயிரு இதவே நம்ம கூழ் வெச்சு குடுத்தோமனா பச ங்க இது என்னம்மா இப்படி இருக்கு ஐயே அப்படின்ட்டு சொல்ற மாரி பசங்க சாப்பட்றதில்லை
இப்ப அது நீங்க சொல்ற மாரிதா மேடம் அந்த மாரிதா இந்த சத்து மாவு உருண்டன் சொல்லி இப்ப விக்கிறாங்க மேடம் அது இப்ப நீங்க நீங்க வீட்லனா நல்லா கைபக்குவத்துல நம்ம செய்யிறோ அ அ வெளியில விக் கிறது வந்து அவங்க எப்ப செஞ்சாங்களோ என்னவோ அது நல்லா நல்லா தா இருக்கு அதுவு அது கொற சொல்ல முடியாது அ நல்ல ஓரளவுக்கு டேஸ்ட்டு டேஸ்ட்டா தா இருக்கு நீங்க சொல்ற மாரி தேங்கால்லா கலந்துருக்க மாட்டாங்க அதுல அது கொஞ்ச நாள் வச்சு சாப்புற மாரி இருக்கு
அ நெய்யி அ அப்பறோ நாட்டு சக்கர நாட்டு சக்கர கலந்துக்குவோ நல்லா கைல பிடி அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு கலந்து நம் தேவையான அளவுக்கு இனிப்பு உ சேத்துக்கலா கொறைவா வேண்னா கொறைவா சேத்துக்லா இல்ல அதிகமா வேணுனாலு சேத்திக்லா ம் நார்மலா சேத் த்திட்டோமன்னா அ அப்ப கொழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு குட்த்து அனுப்பிக்லாங்க அ காலையில சாப்பறாங்களா டென் தேட்டிக்கு இந்த மாரி எல்லா
ஆமா ஆமா ஆமா ஆ ஆ ஆ அந்த மாரி செஞ்சு குடுக்கலா
கொழந்தைங்களுக்கு வந்து ஜங்க் ஃபுட்டு அலவ்டு கெடையாது ஸ்கூல்ல
இப்ப ஆமா நெறைய ஸ்கூல்ல அந்த மாரி கொண் வந்துட்டாங் மேடம்
இல்ல எல்லா ஸ்கூல்லியுமெ அந்த மாரிதா இருக்கா ஜங்க் ஃபுட் அ அ கொண்டு போக்கூடாது டெய்லியுமே பசங்க என்ன பண்றாங்கன்னா ஃப்ரூட்ஸ் குடுத்தணுப்புனா கொஞ்சோ சாப்பற்றாங்க கொஞ்ச அப்டியே ரிட்டன் வீட்டுக்கு வந்துருதுங்
அ அது என்ன சொல்றாங்கன் னா எங்களுக்கு டைம் பத்தல அ மிஸ்ஸு வந்து பத்து நிமிஷோ தா டைம் குடுத்தாங்க அது
அதெல்லா வந்துங் மேம் நெறைய நெறைய சில் சில்ரன்ஸு அ சும்மா சொல்றாங்க டைம் எல்லா அலோட் பண்றாங்க சார் இருந்தாலு அவுங்களுக்கு புடிக்காது அ வீ்ட்லயு டெய்லியுமே ஃப்ரூட்ஸ் குடுத்தனுப்பனா அவுங்க மட்டு எப்டிதாங் சார் அ சாப்பிடுவாங்க அ ப்பிளு மாதுளை இந்த மாரி குடுத்தனுப்புனா ஜங்க் ஃபுட்டுனா கொஞ்சோ சாப்ட்டுக்குவாங்க
அவுங்களுக்கு நொறுக்கு தீணி மாரி இருக்கணு நல்லா கரகரணு நொறு நொறுக்கு தீணி மாரிக் குடுத்தோம்னா அன்னைக்கு வந்து காலி பண்ட்டு வந்துடு
ஆமாங்க டக்குன்னு இந்த லேசு முறுக்கு சிப்ஸு கார ஐட்டம்ஸ் இந்த மாரி சிப்ஸ் ஐட்டம் அது மாரி குடுத்தனுப்புனா அது வந்து இ சீக்கர்மா சாப்ட்டு வந்தனால காலையில செக் பண்ணிக்குவாங்க அதுவுமே என்னா போட்டு தந்திருக்கே இன்னைக்கி அம்மா காட்டு செக் பண்ணிட்டு தா போறாங்க காலையிலே
செரிங்க செரிங்க இவங்களுக்கு காலையில என்ன டிபன் குடுக்குறது என்ன அந்த ஏ எட்டு மணிக்குள்ள பஸ் வர்றதுக்குள்ள என்ன அவங்களுக்கு சாப்ட இது சாப் எடுத்து அவங்களுக்கு அனுப்புறது அதுவே பெரிய யோசனையா இருக்கு இப்ப இந்த ஈவினிங் இப்ப ஏழு மணி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு காலேல என்ன சாப்டுறது மத்தியானோ என்ன டிபன் குடுக்குறது ஆமா இதுலயே ரொம்ப நேரோ இது வேணா அது வேணான்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்பறோ ஏதோ ஒண்ணு செட் ஆகு செட்டாகி செரி நாளைக்கி ஆ இப்டி ஏதாவது ரை லெமன் ரைஸு போட்டு குடுப்போ இல்லன்னா தயிர் சாதோ போட்டு குடுப்போன்னு சொல்லி ஒரு ஃபைனல் வர்றதுக்குள்ள ஒரு காம்மண் நேரோ ஆயிரு அது
ஆமாங்க சார் என்ன சொல்றது நம்ம இது வேணு அப்பதா வேணு அப்டின்னா செஞ்சு குடுத்தா சாப்டுறாங்க இல்ல இருக்கறதா சாப் டனு அப்டின்னு ஸ்ட்ரிக்டா நம்ம ஃபாலோ பண்ணா கொஞ்ச நேரோ பாக்குறாங்க அம் மா வேற செய்யல இனி கெடைக்காது அப்டின்னா அடுத்தது வந்து சாப் ட்டுதா ஆகணு சாப்ட்றாங்க நாம அந்த மாரி பழக்கத்துக்கு கொண்டு வந்துர்ணு கொழந்தைங்கள ஆ ஃபர்ஸ்ட்டே அத வேணுங்கிறத செஞ்சு குடுக்கறது கொஞ்சோ டிஃபிகல்ட்தா ஆ இருந்தாலுமே அது பெருசு குழந்தைங்க பெருசாக ஆக பழக்கோ ஆயிரு எல்லாத்தயுமே சாப்ட்டு பழகிட்டா கொஞ்சோ நல்லா இருக்கு
ஸ்கூல்லயு அதே மாரி இந்த பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்லையு ஆ அது கூ கூப்ட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க கொழந்தைகளுக்கு வந்து நீங்க வந் து ஏனோ தானோன்னு காலேல அந்த நீங்க ஆபிஸுக்கு போற அவசரத்துல அவங்கள சரியா கவனிக்காம அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு டிஃபன் கட்டி குடுத்தா போதுன்னு சொல்லி போய்றாதீங்க அவங்களுக்கு என்ன ஒடம்புக்கு நல்லதோ அதெல்லா பாத்து பாத்து செய்ங்க சொல்லுவாங்க அந்த இப்ப அந்த அங்க மதுர ஸ்கூல்ல வந்து அந்த மாரி அது வந்து கொஞ்சோ கேர் எடுத்துகிட்டு அந்த இதெல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க ஒரு மாசத்துல ஒரு தடவ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவ அந்த மாரி ஒரு மீட்டிங் மாரி வச்சி ஆ பிள்ளைங்களோட சேந்து உக்கார வச்சு ஆ குறை நிறைகளை வந்து சரி பண்ணிக்கிருவாங்க
ம் இப்பல்லா என்னங்கனாங்க சார் இப்ப வீக்லி ஒன்ஸ் அவங்க கா அடாப்ஷன் கால்னு ஒன்னு வருது அவங்களே கால் பண்றாங்க ஸ்கூல்ல இருந்தே
ஓ வீக்லி ஒன்சே பண்ணீர்றாங்களா
ஆமாங்க வீக்லி ஒன்ஸ் இப்பல்லா வந்து வீக்லி ஒன்சே கால் வந்துருதுங்க ஒரு செவன் டேஸ் ஆனா கால் வந்துருதுங்க அவுங்க என்ன சாப்டுறாங்க எப்டி படிக்கிறாங்க ஸ்கூல்ல எந்த மாரி ஆக்டிவிட்டிஸ் எல்லா பண்றாங்க எப்படி இருக்காங்க ஆ ட்ரெஸ் கோடிங்ல இருந்து எல்லாமே அவங்க என்ன பண்றாங்க அப்டிங்கிற இன்பர்மேஷன் கால் பண்ணி சொல்லிர்றாங்க நம்மளுக்கு ஏதாவது சந்தேகோ ம் நம்மளுக்கு என்ன ட்ரா பேக் இருக்கு என்ன தெரிஞ்சுக்கணு அப்டின்னா நம்ளு கேட்டுக்கலா
ம் ம்
இப்ப வந்து அந்த மாரி வந்துருச்சுங்க சார் ஆ வீக்லி ஒன்ஸ் நம்ம கேட்டுக்கலா தெரிஞ்சுக்கலா ஆ சில்ரன்ஸ் எப்டி இருக்காங்க எந்த மாரி இருக்காங்க அப்டின்னு சொல்லி அதுவு நல்ல விஷயந்தாங்க
அதுவு நல்லதுதா இப்ப அதே மாரி ஃபோன் ஆப்பு ஸ்கூல்லயே ஒரு அப்ளிகேஷன் போட் டு ஃபோன் ஆப் டவுன்லோட் பண்ணிக்க சொல்லிர்றாங்க ஆ ஹோம் ஒர்க் வந்து முன்னாடி வந்து நம்ம வந்து டைரில வந்து நோட் ஹோம் ஒர்க் வந்து எழுதிட்டு வந்து வீட்ல பண்ணுவோ சில நேரோ வந்து மிஸ் இப்ப ஃபோன்லயே வந்துர்றனால அவங்களால ஸ்கிப் பண்ணவே முடிய மாட்டேங்கிது
அப்ப நம்ம வந்து ஃபோன் குடுக்காம இருக்க முடியர்து இல்ல ஃபோன் வேணு ஏ போன்யூஸ் பண்றாங்க கொழந்தைங்க நம்ம தவிர்க்கவு